ஹலோ வணக்கம் தோழி கேக் நீங்கல்லா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தம்பி நீங்க எப்டி இருக்கீங்க எல்லாரு நல்லா இருக்காங்க தம்பி என்ன சாப்டீங்க டீ காஃபி ஆயிட்ச்சுங்களா
நா வந்து கா ல வந்துட்டு இட்லி தக் நீீ பக்கத்து வீட்ல சாம்பார் கொடுத்தாங்க அத சாப்ட்டே அப்றோ வந்துட்டு துணியெல்லா தொவச்சு போட் விட்டுட்டு காய வச்சுட்டு குளிச்சிட்டு வந்ததுக்கப்றோ கொழந்த தூங்கி எந்துருச்சாங்க என் மாமியார் வந்துட்டு காலைல என் பொண்ணுக் ஊட்டி விட்டாங்க ஆ
எனக்கு வந்து
பாத்துட்டு மாமியார் சமைச்சாங்க கார கொழம்பு கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல் நா அவங்க சமச்சு முடு கொழந்தைக்கி கொஞ்சோ ஊட்டிட்டு நா சாப்ட்டுட்டு போயி என் பையன ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தே கொஞ்ச நேரோ பைய பாத்துட்ருந்தா ஃபோன பாத்துட்ருந்ததுக்கு அப்பறமேட்டா கொஞ்ச தூங்கி எழுந்திரிடா அப்பறமேட்டா பாக்கலான்னவுட்னே தூங்கிட்ருக்காங்க பசங்க ரெண்டு பேருமே தூங்கறாங்க
தூங்குறாங்க
ஆமா டீ காஃபி எல்லா ஒண்ணும் குடிக்கல அ பசங்க எழுந்துருச்சு ட்டு நா என்னா பால் குடிக்கிறாங்களானு கேட்டு ஓகேன்னு சொன்னாங்கனாக்கா சுட வைப்பே ஏன்னா அவங்க ஓகேன்னு சொன்னாதா குடிப்பாங்க இல்லனா வந்துட்டு வேஸ்ட் ஆயிடு அதனால அவங்க கேட்டாங்க ஓகே சொன்னாங்கனா சுட வச்சு பால் சுட வச்சு குடிப்பே எனக்கு டீ காஃபி குடிக்க மாட்டே காஃபி எப்பயாவது ரொம்ப தலை வலிக்குது இல்ல காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சுனா குடிப்பே மத்தபடி எதுவுமே நானும் குடிக்க மாட்டே ம் நீங்க நீங்க என்ன சாப்டீங்க மத்
ஆ மதியோ சாதோ சாம்பார்தா செஞ்சன்னு சொல்லி வாழக்கா பொரிய பண்ணோ ம் இப்ப டீ காபி நான் டீ காபி எல்லாம் நெறைய புடிக்கு டீனா ரொம்ப புடிக்கு
ம் ஆனா அது பித்ததோ ஓடம்புக்கு கொஞ்சம் நல்லது இல்லையா
நல்லது இல்லதான் நம்போ வேல பாக்குறதுக்கு நான் பியூட்டிஷியனா இருக்கேன் தோழி அதல கொஞ்சம் டஸ்ட் போறதுக் கோசோம் டீ இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமா
ஆ ஓகே ஓகே இப்ப அழகு குறிப்பெல்லா நெறைய கேட்டுட்
ஆஹ் கண்டிப்பா அது கேக்கலாம் தோழி
நானும் கொஞ்சம் ப்ரைட்டா அ ஆ ஏன்னா முன்னாடி இருந்ததவிட இப்ப கொஞ் ஆல்ரெடி நம்ம கொஞ்சோ மாநிறத்த விட கொஞ்சோ எனக்கு கம்மியாதா அந்த ஆ
உம் ம்
ஆஹ் செரிங்க செரிங்க எண்ணை நல்லா சமைப்பீங்க க்கா நீங்க என்ன நல்லா சமைங்க ஆ
அத் அதிகமாக நான் சமைக்க மாட்டேம்மா மாமியார் தான் வாங்க ரேரா தான் சமைப்பேன் ஆமா வந்த்ச்சுனா எ எங்க மாமியார் சொல்லுவாங்க ஆ அவ வந்துட்டு கொழம்பு அந்த மாதிரி கொஞ்சோ அவ்ளவா இல்லனாலு டிஃபன் ஐட்டம்ஸ்லா நல்லாவே பண்ணுவா
ம்
ம் இப் இட்லி சாம்பார் ஆ இது இருக்கு இல்லயா மக்ரூனி இதுல்லாம் நான் கொஞ்சம் சமைச்சன்னா கொஞ்சம் டேஸ்ட்டா இருக்கும் ஹா பசங்கல்லாம் கொஞ்ச வரும்பி சாப்ப சப்பிடுவாங்க அப்புறம் சிக்கன் வந்துட்டு நா சமச்சாக்கா நல்ல இருக்குன்னு எங்க அப்பா செய்ய சொல்லுவாங்க அந்த காரன் சாரமா வந்துட்டு வேப்பேன் அப்டின்னு
செரிப்பா
உம் நீங்க
நான் வந்து பிரியாணி நல்ல பண்ணிப்பேன் பிரியாணி நல்ல சமபேன் ஹா சிக்கன் கிரேவியெல்லா நல்ல செய்வேன் சரிங்களா ஹா எல்லாம் கொஞ்ச நல்லா செய்வேன்
நீங்க வீட்டுல சமப்பீங்க எப்வுமே சமைச்சு சுட்டிய இருந்தாக்கா நமக்கு அது செய்ய-செய்ய ஈஸியாக வந்துடும் இங்க என்னோட மாமியார் வந்துட்டு கொஞ்சோ அவுங்கள நாம எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அவுங்கலே முக்கால் வாசி வேலய மு
வேலையா முடிச்சு உங்களுக்கு ஈஸியா தான இருக்கு நீ அது ஹா
நம்மளுடைய கணவர் என்னுடைய கணவர் வந்துட்டு வருத்தப்படுறாரு பொண்டாட்டி எப்தான் நமக்கு செஞ்சு கொடுப்பா அப்படின்ட்டு அதுக்கு நம்ம தூங்குறதே லேட் போது காலையில சீக்கிரமா எழுந்து இப்ப நா வந்துட்டு ஏ ஏழு மணிக்கு ஏழுந்திரிச்சா கூட என்னோட மாமியார் வந்து என்ன சமக்கனும்றதுக்கு மார்னிங் டிபனுக்கு மதியம் சமக்கிறதுயெல்லாம் காயல்லாம் நறுக்கி வச்சுட்டு இருப்பாங்க ஏழு ஏழட்ரக்கி ஆமா எனக்கு அந்த இடத்துல வெயில இல்லாம் போயிடும் நான் செய்யற வேலை பாார்த்தீங்கன்னா மேல் வேலை வீடு பெருக்கிறது வீடு துடக்கிறது பாத்திர விளக்குறது துணி துவைக்கர்து தண்ணி புடிக்கர்து இந்த மாதிரி வேலயெல்லாம் பா அப்ப கடைக்கு போயிவிட்டு வருவோன் மார்கெட் போயிட்டு வருவேன் பையனை ஸ்கூலில் விட போவன் கூப்பிட்டு வருவேன் என் பொண்ணுக்கு சாப்பாடு ட்டுவேன் அவுங்களும் ஊட்டுவாங்க என் பொண்ணுக்கு நானும் ஊ ட்வேன் இதுலயே டைம்லாம் எனக்கு கரெக்ட் கரெக்டா இருக்கும்
ஹா அப்போ உங்ளுக்கு வந்து எல்லா மேல் வேல வந்து நீங்க செஞ்சீங்னா வேலை பாத்துக்கறாங்க இல்ல
ஆமா ஆமா அவங்க வந்து சமையல் வேல அவங்க பாத் வத்துப்பாங்க இது அப்டி இல்ல அப்டின்னாக்கா கொழம்பு இன்னிக்கி வச்சோம் நாளைக்கு கொழம்பு இருக்குதுனாக்க மறுநாள் சமைக்கிற வேலை அவங்களுக்குமே இருக்காது சாதம் மட்டும் வடிப்போம் பார்ப்போம் இ ஓரளவுக்கு இல்லாம இதுவா இருந்ததுன் ஆ ஏதாவது சைடிஷ் தொட்டுக்க வந்துட்டு செய்வோம் அப்டி இல்லன்னா இருக்கிறதே கூட வந்துட்டு சரி இருக்கறத வச்சு பாத்து நின்னுட்டு சாதம் மட்டும் வடிச்சுட்டு நாங்க அப்டியவேவே இருந்துருவோம் ஆமா அவங்களுக்கும் அத டெய்லி வேலைய இல்ல ஒண்ணு விட்டு ஒரு நாள் தான் அந்த வேல கொழம்பு இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லையே குழம்பு இருக்குது ஏதோ ஒண்ணு அப்பளம் வறுத்து சாப்ட்டுக்கலாம் முட்ட வறுத்து சாப்ட்டுக்கலாம் காய் இருந்ததுன்னா பொரியல் செய்வோம் அந்த மாதிரி எங்க வீட்டுக்கார் இருந்தாருனா மட்டும் ஏதாவது செரி சமைக்கலாம் அப்டின்ட்டு இருக்கனும் இல்லன்னா இரு இருக்கரத வச்சு நாங்க வந்துட்டு சாப்பிடுவோ எங்க வீட்டுக்கார வீட்ல ஒரு வேலதான் சாப்டுவோர நை கால டிபன் சாப்பிட்டு போயிடுவாரு டிபன் நா நமக் இட்லி தோசை மக்ருனி சேமியா இது ஒன்ன விட்டு ஒன் ஒரு நாள் மாறி மாறி இருக்கும் நைட்டு தான் சாதம் ஒன்னு சாப் சோஅதுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு
ஓகே ஓகேப்பா பசங்க என்ன பண்றாங்க
பசங்க
ஆஹ ஸ்கூலு போறாங்க அதல்லா சின்ன ஹா
ஒரு ஆறு மண நாள் ஆகுகது இல ந ஸ்கூ ஓப்பண்ணன் இன்னைக்கு மூணாவது நாள் ஸ்கூல் போயிட்டு வந் செரி ஒன்னும் புக்லாம் அவருக்குமே சரி இன்க்குதான் அவங்கம்மா சொல்லி இருங்க
ஓ அவரு சொன்னது ஆ ஆ
பண்ணி போய் அவ தான் விட்டுட்டு
ஆ ஆ ஆ வேற என்னது என்னது எனக் ஆ எனக்கு எனக்கு ரெண்டு ஆம்பள பசங்க ஆ காலேஜ் முடிச்சிட்டாங்க ஆ வேலைக்கு காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் இருக்காங்க வீட்டில் சரிங்களா ஹா என்ன என்னோட ஹஸ்பண்ட் அவர் டெல்லி போலீஸா இருக்காங்க ஓகேங்களா ஆ எப்டி சொல்ல க்கங்கல்லாம்ல்லா நான் தான் பாத்துக்குது ஆஹ்ஹல்லஹ்
அவங்க கொஞ்சம் பாத்துக்கலாம் அவங்க கொஞ்சம் பொறுப்பெடுத்துப்பாங்க
மத்த எல்லா வேலையும் குக்கிங் வேலை எல்லாம் நீங்க சொல்ற வேலை எல்லாமே முடிச்சுட்டுதான் நான் பாலருக்கு போவேன் அங்க மட்டும் ஒரு ஸ்டாப் போட்ருக்கேன் ஆஹ் அப்படியே அந்த ரொட்டின் தான் போய்டும் ஆமா போனா வச்சிருக்காங்க
ம் ம் கொஞ்ச பிரைட் ஆகறதுக்கு எதாவது டிப்ஸ் இருந்த சொல்லுங்க நா இப்போதைக்கி என்ன யூஸ் பண்றேன் அப்டின்னா ஆ ஆஹ் என்னது உளுந்து உளுந்து அரிசி இது இருக்கு இல்லையா சோப் நானே வந்து கிளிசரிங் சோப் வாங்கிட்டு வந்துட்டு சோப் வந்து ரெடி பண்ணே ஒரு ஒரு டைமு அது முடிஞ்சிருச்சு இதுக்கப்றம் திரும்பி சோப் ரெடி பண்ணனும் அது போட்டு உருளைக்கிழங்கு சாறு இல்லையா இது போட்டுட்டு சோப் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட் ட்ருங்க அப்றோ இப்ப என்ன கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேனாக்கா அதான் ஒளுந்து அரிசி சி ப பச்ச பயிர் இருக்கு இல்லையா நம்ம சமைப்பமே பொங்கல் எல்லாம் போடுவோம்ல சிறு பருப்பு அது வந்துட்டு அர ச்சு வச்சுட்டு கொஞ்ச நேரோ வந்துட்டு டைம் இருந்தாக்கா ஒரு கால் மணி நேரோ இருவது நிமிஷோ போட்டு அப்றோ ஃபேஸ் வாஷ் பண்றே அப்டி டைம் இல்லன்னும் போது குளிக்க போகும்போது குளிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்சோ அந்த டைம்க்கு மட்டு போட்டுட்டு அப்றமேட்டா தேச்சு குளிச்சிட்டு வந்தர்றேன்
ஆஹ் ச அது கூட கொஞ்சோண்டு ஒரு இப்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கீங்க பச்சைப்பயிர் வந்து இவ்ளோ போட்டிருக்க சிறுபர் போட்டிருக்கீங்க
இப்போ வெந்தியமா ஆமா இப்ப நான் எப்டி இது பண்ணனா ஒரு நாலு ஸ்பூன் ஆறு ஸ்பூன் வந்துட்டு உளுந்து எடுத்தேன் அதுல வந்துட்டு மூணு பொன் அரிசி மூணு ஸ்பூன் வந்துட்டு இது பச்சஒ பயிறு யூஸ் பண்ணன் உளுந்து கொஞ்சம் அதிகமா
உளுந்து ஆ ஆ சரிங்க ஆ
ஆனா போடம் போது நல்லா இருக்கு அது ஆனா ஒரு ஷைனிங் அந்த இதுல்லாம் தெரியுது பட் ஆனா என்ன வாய் சுத்தி எனக்கு கொஞ்சம் கரும இருக்
வாய் சுத்தி அப்பர்லிப்ஸ் சுத் இருக்குங்க உங்களுக் ஹும் ம் ம் ம் ம் ம்
அது இப்போ கோ இப்போ கோ முன்னாடியோ கொஞ்சம் இப்ப பரவாயல இருந்தாலுமே நைட் கிரீம் போடுறேன்ட்டு அதுவும் போட்டேன் அதுவுமே எனக்கு செட் ஆகுற மாதிரி தெரியல கொஞ்ச நாளைக்கு அதனால அதுவும் ஸ்டாப் பண்ணி வச்சு ச்சிட்டேன் உம் அது வாறையே சு கருமை அது கொஞ்சம் போச்சு நல்ல நம்மளுடைய முகம் கொஞ்சோ பளிச்சின்னு இருக்கிறோம் ஆமா அப்டி இருக்கும்ன்னு எனக்கு தோணுது
ம் ம் ம்
உம்
அல்லாம் ஒண்ணுல்லைங்க அதெல்லா ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க செய்ற டிப்ஸு இப்ப போட்றதே வச்சுக்குங்களே ஒரு ஸ்பூன் அணி அணி யூஸ் பண்ணிட்டு லிப்ஸ் அந்த அப்பர் லிப்ஸ் கிட்ட எல்லாம் சுத்தி மசாஜ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மசாஜ் டூ மினிட்ஸ் மசாஜ் பண்ட்டு ட்ரை பண்ட்டு வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா அதுவே உங்ளுக்கு ரிசல்ட் ட்டு நல்லா குடுக்கு ஆனா இத கண்டினியூஸா நம்ம நைட் டைம்ல டே டைம்ல எப்ப ஃப்ரீயா இருக்கமோ அது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கருமை வந்து எல்லாம் போயிடு நீங்க செய்ற டிப்ஸு கரெக்ட்டுதா, ஆனா ஹோம் மேட் டிப்ஸ்னா இதுதா பண்ண முடியு ஆ அது பண்ணுங்க அத பண்ணாவே வந்து அப்பர் லிப்ஸ் சுத் த்தி பிளாக் வந்து ரிமூவ் ஆயிடு நம்மளுக்கு அந்த பச்சரிசி வந்து ஸ்கரப்பா போயிடுதுங்க இப்ப உளுந்து வந்து நம்ம ஒட் ஒடம்புல இருக்க இது டார்க் சின்ஸ் ஸ்கின்னதா டார் டார்க்னெஸ் பண்றதுக்கு தான் அந்த உளுந்து போடப் போறோம் சரிங்களா அந்த சிறுபறுப்பு ஆ ஆ ஆமா அந்த சிறுபருப்பு வந்து அப்டியே ஷைனிங் குடுக்கறதுக்கு நம்ப ஸ் ஸ்கின் வந்து ஷைனிங் குடுக்கறதுக்குதான் யூஸ் பண்றது இத்தனையு நல்ல இதுதா ஹனி வந்து போட்டது இன்னும் ஷைனிங் கொடுக்கும் அந்த டார்க்கெல்லா எடுத்து குடுத்துருங்க
ட்ல ஒரு ரெண்டு மாசத்துல நம்ம இருக்கறதோட கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் கெடைக்கலா இல்லையா
அஸ்ஸஸ்ஸோ ம் அது ட்ரை பண்ணி பாருங்க ஆ பண்ணுங்க ம்
ட்ல இருந்து வரும்போது அரைச்சி எடுத்துட்டு வந்துட் ட்டே அதுதா டெய்லியும் சும்மா ஒரு ஸ் பூன் போட்டுட்டுருக்கே
செரி செரிங்க சிஸ்டர் வேற என்ன வேற வேற என்ன செய்வீங்க சமைப்பீங்க சிக்கன் செய்வீங்க சிக்கன் செய்வீங்க
ஆ சிக்கன் சமைப் ஆ சிக்கன் கிரேவி சமைப்பே அதுதா அப்பாக்குனா எனக்கு இங்க ரொம்ப பிடிக் க்கும் மாமியார் வீட்டுக்கும் அம்மா வீட் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு சமைக்கிறதெல்லா டிஃபரென்ஸ் இருக்கு
ஓ ஆமாங்க கண்டிப்பா ஆ ம் என்னவோ கேட்டீங்களே அது என்னதுங்க
நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னு கேட்டே
ஓ நானாங்க என்து ரொட்டீனா இருக்கு இது ஒரு ஆப் ஓபன் ஆயிருக்குன்னு சொன்னாங்க சோ அதுல கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல பண்ணி பேசிற்றுக்கேன் நான் பியூட்டிஷியனா இருக் வீட்டு வேல எல்லா முடிச்சட்டுதா பலர் போவ அங்க போயிட்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் வர கஸ்டமர்ஸ பாப்பேன் ஐப்ரோஸ் பண்றது ஃபேஷியல் பண்றது
நான் ரெகுலர் பேஷியல்லாம் பண்ணிட்ருந்தேன் கல்யாணத்துக் முன்னாடி மந்த்லி ஒன்ஸ் அப்டி இல்ல டூ மந்த் ஒன்ஸ் ஆவது பண்ணலான்ட்டு இங்க எப்படி சொல்றது அது என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து மேக்கப் பிடிக்காது
ஓகேங்க